என்ன பண்றிங்களா தோழி கேக்குதா கேக்குதுங்களா
தோழி கேக்குதா
ஆ கேக் கேக்குதுங்க தோழி
கேக்குதா ஆ தோழி எப்டி இருக்கீங்க நல்லாரு க்கீங்களா கேக்குதா சாப்ட்டேன் தோழி
நீங்க சா
என்னோட இணைப்பு சரியில்லாமருக்கா வீட்டுக்குள்ள உங்களுக்கு கரெக்டா இருக்கா
கேக்குதுங்களே கேக்குதுங்களே
கேக்குதுங்களா செரி ஓக்கே ஒக்கே ஆ எனக்கு கேக்குது கொஞ்சோ சவுண்டா இருக் கொஞ்சோம் சவுண்ட் கொஞ்சோ அதிகமா கேக்குது வெளில இருக்கீங்களோ
இல்ல இல்ல இல்ல வஸ்
ஆ கேக்குது கேக்குது தெளிவாதான் இருக்கு செரி செரி நீங்க பேசுறது தெளிவாதான் இருக்கு பேக்ரவுண்ட் சவுண்ட் தான் கொஞ்சோ வரும் மாது
ச்ச நான் உள்ள வந்துருட்டுமா ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங் சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டேன் நீங்க சாப்டீங்களா
என்ன சாப்டீங்க நான் இன்னைக்கு வெள்ளி கிழம இல்லயா காலையிலயே சாம்பார் வச் உருள கெழங்கு வறுத்து காலைல
செரி செரி நல்லது நல்லது செரி செரி நல்லது வெள்ளிக்கிழம அப்டின்னா அப்போ வந்து முட்ட வந்து நான்வெஜ் கெடையாதா
க்காக வறுத்துருந்த அது கொஞ்சம் அவுங்க சாப்ட்டாங்க நான் சாப்ட மாட்டே அவங்க வீட் திட்றவுங்க அவுரு சாப்ட்டாரு
செரி செரி தோழி இல்ல அது நான்வெஜ்ஜா நான்வெஜ் இல்லையா நான் கேக்குறேன்
நான்வெஜ் அது நான்வெஜ்ல சேர்த்துக்கிறது இல்லல்ல அதுக்கு முட்ட நான்வெஜ் இல்லல்ல அப்டி தான் சொல்லுவாங்க ஆனா கோலிருந்து வருத்து ஆஹ் நீங் சாப்புடுவீங்கல நான்வெஜ் இதெல்லாம் கவுச்சி எல்லாம் உம் கேக்குத் ஆஹ் ஆஹ் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன மாரி ஆஹ் என்ன செஞ்ச சொன்னீங்க நீங்க இன்னைக்கு
வெஜ் சோ நான்வெஜ் தான் ஆஹ் சொல்றதுக்காக வீட்டுக்கு வந்து இருக்கோம்
அப்ப தொட்டுக்கா தொட்டுக்கா ஓ நீங்களும் அதே தானா ஆஹ செரி செரி செரி செரிங்க தோழி அப்புறம் எப்படி போயீட்டு இருக்கு என்ன வேல செய்றீங்க
ஆஹ ஹவுஸ் வைஃப் தான் இருக்கேன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நானும் ஹவுஸ் வைஃப்
உம்
போற ஆளு தான் நானு இன்னைக்கு வந்து வீட்டு்ல போறோ ஓடுது இருபது நாள வீட்டு்ல தான் இருக்கேன் ஆமா
செரி செரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
சொல்லுங்க தோழி ஆபிஸ் தான் போயிட்டு இருந்தேன் ஆபீஸ் தான் போயீட் இருந்தேன் நானு இப்ப வீட்டுல இருக்கே தோழி இருபது நாளா கொஞ்சம் வேலை செட் ஆகல சொல்லிட்டு வீட்டுல இருக்கேன் உங்க வாய்ஸ் எனக்கு பிரேக் ஆகுதுங்களேன்
என்ன ஒர்க்க ஆபீஸா என்ன
ஆஃபிஸ்ல வந்து ஷோரூம்ல வந்து கேஷியரா இருக்கேன் தோழி
ஸ்டோரூம்ல ஆஹா
ஆமா தோழி ஆஹ் நீங்க எப்பமே வேலைக்கு போனது இல்லையா
வேணும்ல இல்ல போனது இல்ல தோல் போன இதுன்னுதான் விருப்பம் இருக்கு பட் இது வரைக்கும் எந்த அனுபவமும் இல்ல இல்ல இல்ல ஆமா
அது ஓர் மாரி நல்லாதா இரு இப்ப வீட்லே இருக்கறது இல்லையா
அது வீட்ல இருக்கிறது நல்லாதான் இருக்கு ட்டு இந்த வருமானம் போனும் அப்டியே குடும்ப சுமை அதிகமாகும் லா
ஆமா எத்தனை பஸ் சங்க உங்களுக்கு
ரெண்டு பசங்க
பசங் ஆஹ் ஸ்கூலு காலேஜா
ஒரு பையன் காலேஜி ஒரு பை யன் அப்படி நம்ம வீட்லயே இருந்து பண்றேன் அப்டின்னா வேற என்ன பண்ணலாம் தோல் வந்து பெரிய தம்பி வந்து காலேஜ் போராப்ல சின்ன பையன் வந்து எய்த்
ஆஹ் சரி ஜரி ஜரி
இல்ல வீட்ல இருந்து நம்ம வருவோமானோ மானதுன்னா உங்களுக்குதான் என்ன என்ன பண்ணலாம்
கேப்போ வீட்டுல எதோ பண்ணலாமா பண்ணலாமா னா எதுக்கு வழி தெரியமாட்டேங்குது தோழி என்ன ப பண்றது என்னானு ஒண்ணு புரியில நிஜமாவே ரொம்ப சங்கடமா இருக்கு வீட்ல ஏ இருக்க முடியல என்னால
அதான்
தோழி உங்க உங்க உங்க கொறலு ரொம்ப எனக்கு கேக்க மாட்டேன்ங்குது புரியல தோழி ஆஹ் இப்ப விட்டு விட்டு கேட்டுது இப்ப கேக்குது ஆஹ் இப்ப கேக்குது
செரி செரி அதான் இது ஏதாவது வருமானத்துக்குள்ளது ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறேன் அவுங்க கிட்ட
அதான் அதான் என்ன பண்றது ஆங்க அங்கெல்லாம் பக்கத்துல வில்லேஜ் ஜா இல்ல சிட்டியா உங்களுக்கு டவுனா தோழி கேக்குதா நா
நீ பேசுற நல்லா தெளிவா கேக்குது நான் பேசுறது கேக்கலையோ ஆஹ்
கேக்குறேன்ன நீங்க இருக்கிற இடம் டவுனா இருக்கான் இல்லன்னா வில்லேஜான்னு கேக்றேன்
ரொம்ப டவுன்னு சொல்ல முடியாது ரொம்ப வில்ஜென்னு சொல்ல முடியாது அளவுக்கு சிட்டி தான் ஆஹ் கேக்குது எனக்கு நீங்க பேசுறது கேக்குது என்னோட வாயிசு தான் உங்களுக்கு டம்னாவது
சும்மாப்ப வீட்டு்ல ஆமா ஆமா ஆமா இது வீட்ல இருந்து ஏதாவது பண்ற மாதிரி இருந்தா கூட பண்ணலாம் என்ன பண்றதுன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா ஏதாவது அத பத்தி
அதான் அதுதான் நான் உங்ககிட்ட கேட்டேன் செரி உங்களுக்கு எதாது ஐடியாஸ்
அத அங்க சுத்தி என்ன இருக் நம்மளுக்கு தெரியாதுல்லையா அதுகேத்த மாதிரி வீட்ல இருந்து பாக்கலானு பண்ணி இப்ப ஒர் ப பக்கத்ல எதாது பசங்கந்தா சமச்சு குடுக்குறது அந்த மாரி ஆ அதுக்குதாத சிட்டியா டவுனான்னு கேட்ட நானு
ஆ எல்லாமே ஆன்லைன் பிஸ்னஸ்ஸா போயிடுது எல்லாமே சாப்பாடுலேந்து மத்தபடி உங்களுக்கு திங்ஸ் வாங்கற ஒரு திங்ஸே வாங்கி நம்ம வியாபாரம் பண்ணலா வீட்ல தொழில் பண்லாலா அது அதுமே எல்லாமே உங்களுக்கு பிஸ்னஸு ப இப்ப எல்லாமே ரிட்டன் அந்த இது வேற உங்களுக்கு சலுகை ரொம்ப குடுத்துருக்காங்க
ஆமா இப்ப இ பாருங்க இப்ப எல்லாருமே வந்து ஸ்விகி ஸொமேட் தன் அந்த மாரி ஆடர் பண்ண ஆரம்பிச் லா வீட்டு சா நம்ப கிட்டலா இப்ப யாரு நம்ம செஞ்சு தரோன் சொன் இல்ல நம்ம செஞ்சு தரோன்னாலு யாரு ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா அது நம்மளுக்கு நம்ம அது கட்டுப்ப ப்புடியாவாது தோழி யான் கேட் டிங்கன்னா இப்ப எல்லா வெலவாசி ஏரி போச்சி இந்த நாம்ப ஒண்ணு ப இருவது ருபா அதிகமா கேட்ட கூடொ என்னடா இவுங்க இந்த இதுக்கு ப இப் கேக்குறாங்களே நெனப்பாங்க ஆனா அந்த ஆவுரஸ் ஆமா ஆ செல்லுவாங்க
ஆமாமாமா கண்டிப்பா ஆமா இப்ப நம்ம வீட்டுக்கே சம க்குங்கிறப்பே பாத்து ஹெல்த்தியா வாங்கு அப்டின்னாலுமே எதுவுமே எல்லாமே அப்டிதானெ விக்கிது ஆ
நம்ம சின்ன சின்ன பசங்கள வச்சிருக்குறதுனாலே அவுங்க ஹெல்து நம்ம பாக்க வேண்டியதா இருக்குது இல்லையா கண்டதெல்லா வாங்கி பண்ணவு முடியாது அப்டி பண்ணும் போது என்ன
ய அந்த மாரிலா நம்ம யூஸ் பண்ண முடியாது ஆஹ் எதுமே நல்லதுன் சொல்ல முடியாது மேக்சிமம் வீட்லயெ எல்லா ரெடி பண்ணுங்க அரைங்க அப்புடிங்குற மாரிதா சொல்றாங்ளே இருந்தாலு
இல்ல தோழி நா என்ன சொல்றேன்னா இருங்க ஒரு நிமிஷொ ஒரு நிமிஷொ இருங்க அப் அப்டி இல்ல நம்ம எல்லாமே கண்டதல்லா பசங்க வாங்கி குடுத்தமுன்னா அவுங்க அவுங்க உடம்பு போயிடு இல்லையா நம்ம அது அத பாத்து பாத்து ஒரு ஒரு விஷ்யமு கொஞ்ச அதிகமா வாங்கணு கொஞ்ச நல்லா இருக்குது வாங்கணு விட்டுட்ருக்கோ அந்த மாரி செஞ்சு குடுக்குறவுங்க அந்த மாரி பண்ண முடியாது இல்லயா அவுங்க என்ன சொ அ அவ செஞ்சு கொடுக்கோம் நம்ம கேட்ட காசு கொடுப்பாங்க என்ன கொடுக்க மாட்டாங்க இ ஹோட்டல் எல்லாம் வந்து எவ்வளவு குடுத்தனா சாப்படுவாங்க அத வீட்டு சாப்பிடனும் போது நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு பத்துமா கம்மியா கு கொடுப்பாங்க அந்த தான் பார்ப்பாங்க அது மேல அந்த அ கொஞ்ச நாள் செஞ்சுட்டு அந்த ஆசை விட்டு போச்சு எனக்கு நிஜமாவே இதுக்கப்புறம் அந்த வேலை வச்சுக்க கூடாது நாம நம்ம எதுக்கு நம்ம காசு ஆமா
ஓ நீங்க அத பத்தி செஞ்சிருக்கீங்க அனுபவம் இருக்கா ஆஹ் சரி சரி சரி புரியுது புரியுதுஹ
நா ஒட்டலால்ல நில்லினு போ ஒரு ச மூனு சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி நைடல சாப்பிடுவாங்க அவங்க நம்ம செஞ்சு கொடுத்தோம் வச்சுோங்க ஆறு சாப்பாி ஏழு சப்பாிேக்குறாங்க ஒ
ஆமா கட்டுப்படி ஆகாது கட்டுப்படிய ஆகால
அதுக்கு உண்டான காசு கொடுக்கண அவங்க
ஆமா
அதுான் சொல்றேன் நான் நம்மகிட்ட ஒரு மாதிரி ஹோட்டலவடு எவ்வளவு குடுத்து வேணா சாப்பிடுவாங்க நம்ம வீட்டுல இருந்து நம செஞ்சு தரோம் பத்து ரூபாய் அதுக்கேத்தா நம்ம அதிகம் வேண்டாம் நம்ம கொடுக்க இருக்கற இதுக்கு வந்து ஏத்த இது கொடுங்கணும் யாருக்கும் கொடுக்க மாட்டான் ஆமா
நம்ம உழைக்குறோம
கண்டிப்பா நம்ம ஒழச்சி நம்ம உழைப்பு நம்ம செலவு நம்ம டைமு நம்ம நேரம் எல்லாமே நம்ம அது அவங்களுக்காக நம்ம பண்றோம் அதுக்கு
அவங்களுக்கு ஹெல்தியும் கொடுக்கும் நினைப்போம் நம்மால பொறுத்த வரை நம ஹலியடுக்கும் நம்ம குழந்தைங்க மாரிதானே யோச போல
அ அவங்களுக்கு தி நம்மளுக்கு தனியா செய்ய போறது கிடையாது தனித்தனியா நாம் மா செய்ய போறது கிடையாது நம்ம நம்மளுக்கு வீச்சளுங்க சேர்ந்து அவங்கக்கும் இதே நாம்ம கொடுக்க போறோம் என்ன சொல்றீங்க இப்ப நல்ல நல்ல எ அதை விட இன்னும் பேட்டையோ நல்லா இருக்கு சொல்ல தான் நாம்மால்டா அவங்க சாப்ப
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா வீட்டுல செய்யறத கூட அடுத்தவங்களுக்கும் இருக்கும்போது நம்ம என்ன பாத்துதான்
இன்னும் பார்த்து செய்வோம் அவங்க அதது புரிஞ்சுக்காம சரி அதனால தான் நான் விட்டுட்ட கொஞ்சம் நாள் பண்ண என்ன நான் அந்த மாதிரியே சரி அவங்க ஒன்னும் சொல்லா நல்லா இல்ல அதெல்லாம் அந்த பத்த எல்லாம் எதுவுமே பேசல அவங்க ஆஹா ஊருக்கு போனா போயிட்டு ஒரு இருபது நாள் வர்ல ஊர்ல இருந்து
ஆஹ் ஆஹ் ஆஹ் ஹ் ஹ்
ஆஹ் இல்லைய ஆண்டி நாங்க வந்து டிரான்ஸ்பர் ஆக போறோம் நாங்கவே அதே ஊருக்கு போறோம்ன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகேப்பா நல்லாதான் போச்சு விட்டுட்டன் நான்
செரி செரிங்க அதான் அனுபவம் இருக்கனாள பேசுறீங்க செரி செரி செரி அதான் அனுபவம் உள்ளது நல்லான் இதோட அதோட இதுல இருந்த
ஆமா ஆமா ஆமா ஆமா ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி பண்ணுணது அவங்க நீங்க அந்த மாதிரி எது செஞ்சது இல்லையா சே நீங்க எந்த வேலையும் பண்ணத இல்ல இது வரலயு வீட்டு வேலை பார்த்து பசங்கள பார்த்து அப்படி இருச்சா இது உங்கள் நிம்மதியான உ வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை தெரிதுமா ம் அந்த மாதிரி வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்குமா நாங்க எதிர்ப் பாத்திருந்தா கூட என்ன பண்றது
இம் இல் நம்மள அளவுக்கு தரியமம் இல்லைன்ன போல அவங்க இங்கதான் இருக்காங்க அவ இங்கதான் இரு இருக்காங்க சென்னையில ஒரு வேலை பாரத்துட்டுக்கான டிரைவரா இருக்காங்க
அத அதான் டிரைவரை வேலை பாக்குறாங்களா
ஆஹ் ஆமா
ஆஹ் செரி செரி செரி அ கவர்வர்மெண்ட்
உஹம் இல்ல இல்ல பிரைவேட்டே சும்மா இ இது மாதிரி டிராவல்ஸ்து
அந்த மாதிரி டிராவல்ஸ்ல நீ சொந்தம் வச்சிருக்கீங்களோ
இல்லை
சொந்தமா ட்ராவல்ஸ் வச்சிருக்குஹ ஒர்க் பண்றாங்களா செரி செரி செரி செரி செரி செரி செரி நைட்டுக்கு சாப்பாடு என்ன செய்ய போறீங்க
நைட் ஏதாவது டிஃபன் தான் தோழி பண்ணனும் ஆஹ் கேக்குதுதோழி டிஃபன் தான் ஏதாவது பண்ணணும் தோசா சப்பாத்தி என் உ ஐடியா இல்ல பாக்கலாம் இப்பதான் மதியானம் சாப்பாடு முடிஞ்சிருக்கே
தக்காளி சாது வெஜிடபிள் ரைஸ் சாப்பிட்டேன்னு சொன்னீங்கல்ல
ஆமா
ஆ ஆமா இப்ப நைட்டுக்கு நானும் என்ன பண்ணேன் சாம்பார் இருக்கு எங்க வீட்டுல இருக்குது அதுக்கு ஏதாவது தோசை ஊத்துறதா இல்ல இட்லி ஊத்துட்றதா பாக்கணும் என்ன பண்றது
ஆஹ் கேக்குது கேக்குது தோழி நீங்க பேசுற கேக்குற இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்னும் இல்ல கிளீரா இருக்கு நீங்க பேசுற
நான் நான் உள்ள வந்துட்டேன் நான் வெளிய உக்காந்துருந்தேன் எழுந்து உள்ள வந்ததுமேய் நான் வந்துட்டேன் உங்களுக்கு தான் கொஞ்சம் வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது
ஆஹ் எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு எல்லாருமே அதான் சொல்றாங்க கால் பண்றோங்கல்லாமே இந்த நெட்
ஆமா ஆமா ஆமா ஒண்ணுமே கேக்கல உங்கலோடது உங்க குரல் தான் ஒண்ணும் கேக்கல செரிங்க தோழி உங்ககிட்ட பேசுதுல ரொ
செரி செரிங்க தோழி மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றிங்க தோழி மீண்டும்